அன சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க ஆஹ நல்லா இருக்கேங்க
சாப்பிட்டீங்ளா தோழி
தாச்சுங்க என்ன சாப்டீங்க நீங்க
நான் தோசை சாப்ட்டு வந்துள்ளேன்
சரி ஓகே சொல்லுங்க
சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலாம் தோழி
என்ன பண்ண நீங்களே சொல்லுங்களேன் என்ன தலைப்பை பற்றி பேசலாம் சொல்லுங்க
ஆஹ கிராமங்கள் நகரங்கள் இப்ப கிராமங்கள் என்னென்ன வேறுபாடு இருக்கு நகரங்கள் என்னென்ன வேறுபாடு இருக்கு இதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு இப்ப கிராமங்கள் வாழ்றவங்கலாம் எப்படி இருக்காங்க நகரங்கள் வாழ்றவங்களாம் எப்படி இருக்காங்களாம் இதை பத்தி பார்க்கலாம் தோழி
ஆஹ பாக்கலாம்
இப்ப கிராமங்களாய் ட்டும் நகரங்களாயிட்டும் ரெண்டுமே நான் பண்ணாங்க மனி மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக நம்பனது கருதபடுகிறது தோழி இவை இவை ரெண்டுலயுமே நம்டாங்க மக்கள் வந்து வாழ்க்கை முறை என்ன பண் றாங்க தொழில் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் என்ன பண்றாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப இரு நக நகர்ப்புறங்கள் பார்த்தீங்கன்னா அஹ மனித மனிதர்கள் என்ன மக்கள் என்ன பண்றாங்க தொழில் தொழில்கள் சார்ந்து என்ன பண்றாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கிராமப்புறங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து என்ன பண்றாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தோழி இப்ப கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து அதிகமாக காணப்படும் இயற்கையான சூழல என்ன பண்றாங்க அவுங்க வாழ்றாங்க நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா உயரமான கட்டிடங்கள் தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் இது மக்கள் நெரிசல் சரி இது போன்று என்ன பண்றாங்க நகரங்கள் என்ன பண்றாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தோழி
ஆமா ஆமா நகரங்கள்ல இப்ப ஆஹ முந்தி இருந்ததை விட இப்ப நகரங்கள்ல வந்து முந்தி வந்து தனித்தனி வீடுகளாம் இருந்தது ஃபுல்லா வந்து அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு உ கட்டிடத்திலயே பல குடியிருப்புகள் ஏற்ற மாதிரி ஆயிருச்சு அந்த மாதிரி வீடு கட்டி வாழ்றாங்க இப்ப நகர்ப்புறத்துல கிராமப்புறத்துல இருந்தவங்கல்லாம் எல்லாருமே இப்ப நிலம் விவசாயம் அந்த தொழில் எல்லாம் விட்டு நகர்ப்புறத்துல வர்ற மாதிரி ஆயி ஆயிருக்கு உங்க அ அபிப்பிராயம் எப்டி இருக்கு அந்த மாதிரி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கலேயே நிறைய பேர் என்ன பண்றாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அவுங்களோட அவுங்களாம் என்ன பண்றாங்க இப்ப என்ன பண்றாங்க நகரங்களை நோக்கி என்ன பண்றாங்க பயணிக்க ஆரம்பிச்சட்டாங்க ஏன்னு கேட்டின்னா போதுமான தேவைகள் என்ன பண்ணா அவுங்களால திருப்தி படுத்தமுடில ஒரு கடைக்காகட்டும் இல்ல அதிகமான போக்குவரத்து வசதியாகட்டும் கிராமங்கள் எப்போதும் பாரத்தீங்கன்னா கம்மியா இருக்கு ஆனா நகரங்கள்ல பாரத்தீங்கன்னா அதிகமாக காணப்ப காணப்படுது அதனால என்ன பண்றாங்க நிறைய மக்கள் நகரத்தை தூக்கி நகரத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தோழி
ஆமா முந்தி வந்து படிப்பு எல்லாம் குழந்தைங்களுக்கு கம்மியா இருந்தது படிப்பு வசதிகள் அந்த மாதிரி இப்ப வந்து வீடுகள் வீடுகள் நல்லா படிக்க வைக்கிறாங்க முந்தி ஒரு குடும்பம்னா ஒரு ஆறு ஏழு குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்க இப்ப வந்து ஒரு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க ஒண்ணு ரெண்டு குழந்தைங்க தான் இருக்காருங்க அவுங்க என்ன பண்றாங்கன்னா நல்லா படிச்சு அஹ நல்ல வேலை வாய்ப்பு தேடி அவுங்களுக்கு வந்து கிராமப்புறங்கள அந்த மாதிரி அவுங்களுக்கு படிப்புகேத்த வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது நகர்ப்புறங்கள் போனதான் அவுங்களுக்கு தேவையான படிப்பு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கறதுனால அங்கெருந்து இவுங்க வந்து ஆஹ நகர்ப்புறங்களுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க
கண்டிப்பா தோழி இப்ப நகர்புறங்களல பார்த்தீங்கன்னா வேலைக்கேற்ற சம்பளம் என்கிறது என்ன பண்றாங்க தராங்க வேலைக்கு மீறிய சம்பளமே என்ன பண்றாங்கன்னு தந்துகிட்டு இருக்காங்க தோழி ஆனா கிராமப்புறங்களல பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பே என்ன பண்ணறது ரொம்ப கம்மியா இருக்கு தோழி அதனால சம்பளமே என்ன பண்றாங்க ரொம்ப கம்மியா வருது தோழி அதனால என்ன பண்றாங்க படித்தாள்கள் என்ன பண்றாங்க நகரங்களை நோக்கி என்ன பண்றாங்க வருங்கிறாங்க தோழி இப்ப கிராமங்கள் பார்த்தீங்கன்னா காற்று ஆஹ சொல்லுங்க தோழி இப்ப கிராமங்கள பாாரத்தீங்கன்னா காற்று மாசுபாடு என்கிறது என்ன பண்ணா கம்மியா இருக்கும் தோழி என்னதான் நகரங்கள் எல்லா செல்வம் எல்லா வசதியும் இருந்தாலும் ஆஹ நகரங்களோட கிராமங்கள்லதான் என்ன பண்றது நிறைய நன்மைகள் இருக்கு தோழி இப்ப நகரங்களால நிறைய என்ன என்ன பண்ணுது தீமைகள் என்ன பண்ணது ஏற்படுது இப்ப கூட்ட நெரிசல் காற்று மாசுபாடு வாகனங்கள் என்ன பண்ணா அதிகமா போயிட்டு இருக்கு தொழிற்சாலலைையில இருந்து புகை வருது அப்ப அந்த ரசாயன நீில என்ன பண்ணது தண்ணி தண்ணீில வந்து என்ன பண்ணது கலக்குது இது மாதிரி நிறைய என்ன பண்ணலாம் சொல்லிக்கிட்டே போலாம் தோழி
அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஆஹ் இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு என்ன ஆகுது தோணுதுன்னா அஹ கிராமப்புறங்களல வந்து தே தேவையான அடிப்பிட வசதி ஆஹ் போ சாலை போக்குவரத்து பஸ் வசதி எதுவுமே ரேப் மாதிரி தானே இருக்கு இப்ப நகர்ப்புறங்கள்ல எல்லா வசதியும் அவங்களுக்கு கிடைச்சிருது இல்லையா அவங்களுக்கு என்னதுன்னா எவ்வளவு நாளுதான் இங்கதான் கஷ்டப்பட்டு இங்க நம்ம வாழ்றது நகர்ப்புறங்கள் போனா நல்ல வசதியா வாழலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சுச்சு அ சரியான ஹா இதா அந்த மாரி தோன்றது
கண்டிப்பா தொழி இப்ப நகரங்களல பாத்தீங்கன்னா வாகனங்கள் தொழிற்சாலைகள் இதனால நம்ம பண்ணது காற்று மாசுபாடு எனிறது ஏற்படுது தொழி இதே கிராமங்கள் நடக்க பட்டா இதுவுமே நடக்கறிறது இல்ல அதிகமான தொழிற்சாலைகள் நம்ம வந்து கிராமங்கள்ல அமைக்கறிறது இல்ல தொழி இப்போ கிராமங்களல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு ஒரு கூற னா பண்றாங்க ஒன்ட்ரியுனான் அன்புடன் வாழ்வார்கள் தொழி இப்போ வந்து ஒரு கிராமத்துல பார்த்தீங்கன்னா அந்த தெருவே என்ன பண்ணு அவங்களுக்கு என்ன பண்ணு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இதே நகரங்களல பார்த்தீங்கன்னா பக்கத்து ப்ளாடல இருக்கவங்க கூட யாரன்ன என்ன பண்ணுது தெரியாது தொழி அப்படி ஒரு வாழ்க கெத்தானநம்படறாங்க நகர்புறங்கள என்ன பண்றாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தொழி
ஆமா அது நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த மாரிதான் பண்றாங்க இருந்தாலும் அதான மக்கள் வந்து இப்ப ரொம்ப விரும்புற மாதிரி ஆயிருது இல்லையா இப்ப நகர்ப்புறவுல இருக்கறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நல்ல ஆடம்பரமா வாழ்ந்து பழக்கப்பட்டே வர ராக இப்போ வீடுகள்லயுருந்து ஒரு போன் பண்ணி ஒரு காய்கறியோ பால் பாக்கெட்டோ எது இருனாலும் போன் பண்ண அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வசதிகள் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம ஆயிடுச்சு அதே கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி இல்ல அவங்க வந்து ஜனங்க வந்து என்ன பண்றாங்கிராம த்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி வசதியான வாய்ப்புகள் நல்லா இருக்கணுங்க மாதிரி நினைப்பவங்களுக்கு வந்து கிராமத்துல இருந்து மூவாயி நகரத்துக்கு வர்றாங்க இல்லயா
ஆமாம் தொலி கண்டிப்பா தொலி இப்ப நகரங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன பண்றாங்க அவங்களோட வேலையில என்ன பண்ணறது நாட்கள் கழிந்து விடுது தொழி இப்ப கால எந்திரிக்கிறாங்கன்னா சாப்பிடறாங்க சமைக்கிறாங்க கிம்ப என்ன பண்றாங்க வேலைக்கு போயடுறாங்க மறுபடியும் வராங்க தூங்குறாங்க மறுபடியும் கால என்ன பண்றாங்க எழுந்திரிக்கிறாங்க இப்படி என்ன பண்ண வேலையிலயே அவங்க வாழ்க்கைனது போயிடுது தோழி
ஆமா அது கிராம கிராமத்துல நல்லா வயல் வா வாவ் வயல் வரப்பு அவங்களுக்கு வந்து எந்த டென்ஷனான இதுவும் இருக்காது ரிலாக்ஸா பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி என
கண்டிப்பா தொழி இப்ப கிராமங்கள்ல பாரத்தீங்கன்னா செலவு என்பது கம்மியா ஏற்படும் ஆஹ் அனாவசிய ஆடம்பரிய செலவு ஏற்படுதுன்னு பார்த்தா கண்டிப்பா என்ன பண்ணாது ஏற்படாது தொழி இதே நகரங்களல பார்த்தீங்கன்னா அதிகமான செலவு என்ன பண்ணது ஏற்படுது தொழி ஹா ஒரு கல்வி கட்டணமா இருக்கட்டும் இல்ல வேற ஒரு மருத்துவமனை செல்வதாகட்டும் எல்லாமே என்ன பண்ணுவோம் அதிகப்படியான என்ன பண்ணுதோம் காசுகள என்ன பண்ணாங்க வாங்குவாங்க தொழி இத கிராமப்புறங்கள பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்பனது செலவு இருக்காது தொழி இப்ப நகரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கல் சொல்லுங்க தோழி
ஆனா நகரங்கள்ல வந்து உங்களுக்கு து ஆஹ் உயர்தர மருத்துவ சிகிச்சை ஆஹ் நம்மளுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் அங்கதானே கிடைக்கிற மாதிரி இருக்கு நகர்ப்புறங்களல மருத்துவ வசதிகள் எல்லாம் கம்மியா தானே இருக்கு து
கண்டிப்பா தொழி ஹான் அருமையா சொல்றீங்க அதனாலதான் என்ன பண்ாங்க நிறைய பேர் நம்மள நகரங்கள நோக்கி நம்மனா செல்றாங்க இப்ப கிராமங்கள்ல இருந்து ஒரு அவசரம் ஒரு ஏன்னா ஒரு எமெர்ஜென்சனா பார்த்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் ந நல்லா மருத்துவமனைக்கு போக முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா என்னது போமுடியாது இதே நகரங்கள வங்கதுக்கு என்ன பண்ணுது ரொம்ப சுலபமாக என் நம்படுவாங்க போயிடுவாங்க தோழி
ஆமா
இப்போ பள்ளிகளாருக்கட்டும் கல்லூரிகளாகட்டும் சிறந்த முறையில் என்ன பண்றாங்க நகரங்க என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க அதிகப்படியான தனியார் பள்ளிகள் கல்லூர மருத்துவமனைகள் அஹ் நிறைய என்ன பண்ணும் வேலைவாய்ப்புகள் நகரங்கள்ல என்ன அதிம் என்ன காணப்படுது தொழி
ஆமாங்க அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா நகரங்க வளர்றத விட கிராமங்கள் வளர்ந்தாதான் நல்லதுன்னு எல்லாருக்கும் ஒரு நினைப்பு இருக்கு இருந்தாலும் அத வந்து என்ன பண்ணறாங்க ஆஹ் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க ஆஹ்
சொல்லுங்க
கண்டிப்பா தொலி இப்ப நகரங்கள்ல பாத்தீங்கன்னா போக்குவரத்து வசதி என்பது அதிகமா இருக்கு தொலி ஆஹ் அப்ப வந்து மெட்ரோ ரயில் அப்ப நிறைய ரயில்கள் இது மாதிரி என்ன பண்ணது நிறைய வசதிகள் என்ன பண்ணது நகரங்கள்ல காணப்படுது தொலி இதே கிராமப்புறங்களல காணப்படு பாத்தீங்கன்னா காணப்படுதுல தொலி ஆஹ் நேரத்துக்கு நேரம் என்ன பண்ணும் பஸ்ு இப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் நம்பலும் கிராமப்புறங்களில என்ன பண்ணுவோம் நிறைய இடத்துல எப்பயும் வந்துகிட்டு இருக்கு தொலி இதே நகர நகரங்களல பார்த்தீங்கன்னா இந்த இந்த அளவுக்கு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல தொழி நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன பது பஸ் பஸ் ரயில் மெட்ரோ இது மாதிரி என்ன பண்றது நிறைய வசதிகள் போக்குவரத்து வசதிகள் என்ன பண்றாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க
நல்லா பண்ணி குடுத்துருக்காங்க ஆமா ஆ நகர்புறமு இந்த மாதிரி நல்ல கிராமப்புறமு இந்த மாதிரி முன்னேற்றோ அடையணு அதுக்கான தேவைகள் எல்லா இதோ இந்த மாதிரி அரசாங்கோ அமைச்சு குடுக்கணு எல்லாரு சேந்து வளரணு கிராமோ நகரோ அந்த மாதிரி இல்லாம எல்லாமே சேந்து வளர்ற மாதிரி இல்ல நாடு நல்லா இருக்கும் என்னுடைய அபிப்பிராயம்
கண்டிப்பா தோழி இப்ப ஒரு நாடு வளரணுமா பாார்த்தீங்கன்னா நகரங்கள் மட்டும் வளர்ந்தா போதுமா கிட்டா பண்றாதுி கிராமங்களும் வளரணும் நகரங்கள என்ன பண்ணும் வளரணும் இப்ப கிராமங்கள கிராமங்கள பாத்தீன்னா உணவு சார்ந்த முறையில என்ன பண்ணு விவசாய துறையில என்ன பண்ணு நாட்ட என்ன பண்ணு வளர்க்கணு தோழி இதே நகரங்கள்ல பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் கிராம வேலைகள் இது மாரி என்ன பண்ணும் நெறைய என்ன பண்ணும் வளரணு தோழி இப்போ வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு தொழில்நுட்பமு அவசியோ விவ வசாயமு அவசியோ இது ரெண்டு இருந்தாதா அப்பன்னா அங்குள்ள மக்கள் என்ன பண்ணாங்க நல்லா வாழ் தோழி
ஆமா நாட்டின் முதுகெலும்பே கிராமந்தா கிராமம் நல்லா இருந்தாதா நாடும் நல்லா இருக்கு ரெண்டுமே சேந்து வளந்தா ரொம்ப நல்லா இருக்கு
கண்டிப்பாங்க தோழி
உங்களோட பேசினது ரொம்ப ஆமா ரொம்ப சந்தோஷோ அடுத்து பேசுவோ
ஓகே